ஹலோ ஹலோ
ஏங்க
நான் நான் சும்மாதான் இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
அ நானும் இப்பதான் சாப்பிட்டு படுத்துன்னு இருக்கோம்
அப்படிங்களா என்ன சாப்பிட்டீங்க
ஆ நாங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டோம் நீங்க
நானும் சாம்பார் சாதம் தான் சாம்பாரு சாப்பாடு தனியா
ஓ ஓ நாங்க வந்து ஒரே ஒரே இதுவா த தாளிச்சிடுவோல ஆஹ் எல்லாம் நல்லா இருக்கும் இருக்காங்க உங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இ சாம்பார் சாதமா
ஆ ஆமாங்க சாம்பார் சாதோ தா நாங்க தனி தனியா செய்யல ஒன்னாவே போட்டு செஞ்சிருவாங்கல காய் எல்லா தாளிச்சுட்டு
ஆ என்ன காய் அத்ல போடுவீங்க
கேரட்டு பீன்ஸு அப்றோ கத்ரிக்கா எல்லாமே நமக்கி ட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே நம்ம போட்டுக்லா
செர் செரி அங்க ரேட் எல்லா அதிகோ ஏங்க
எங்க ஊர்ல கொஞ்சோ ரேட்டு வந்து அதிகமாதா விக்கிறாங்க காய்கறியோட வெலல்லா
இங்கே நாங் வி ட்ல செடி போட்டிருக்கனால அப்டியே பறிச்சுன்னிக்கி வீட்டு செடி தா செடில உள்ள காய் தா
செடில உள்ளக் காயே போ போட்ருவீங்களா வீட் ட்ல என்னென்ன செடி வச்சிருக்கீங்க
வீட்ல வந்து சும்மா கொஞ்சோந்தா கருவேப்பில் செடி கத்ரிக்கா செடி ஆரஞ்சு மரோ கொய்யா மரோ சீதா மரோ அப்றோ முருங்க மரோ அப்றோ அது அனாத் தா ரோஸ் செடி மல்லிச்செடி அப்றோ சாமிக்கு ஒதிக்கிறம்ல சங்கு பூச்செடி வேப்பமரோ புங்க மரோ அப்றோ என்ன ரோஸ்லயே மூணு விதமான ரோஸு அதே மல்லி
செரி செர் செரி செரி பரவால்ல நறைய ஓ செடி மரங்கள்லா வச் சிருக்கீங்க எங்க வீட் ட்லியூ நாங்க எங்கம்மா வீட்ல இருந்தோம்ல அங்க வந்து நறைய செடிகள் எங்க வீட்லயுமே நாங்க வச்சிருந்தோ மேல வந்து பாத்தீங்னா இந்த மயோ மாடி தோட்டே சொல்லுவோல்ல அந்த மாத்ரி கொஞ்சோ வ ந்து நறைய செடிகள் வந்து அங் யுமே ஆ வச்சிர்ந்தோ இந்த க்ரோப் குரோபேகுன் சொல்லுவாங்க அந்த பேக்ல வந்து நறைய செடி வந்து வச்சிருக்குவே ந ல்லா அது வளந்துச்சும ஆ இந்த கத்திரிக்காவூ அப்றோ இந்த தக்காளி இந்த செடிலா வந்து நல்லா வளரூ அதுலயே ஆ வே வெளியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து கொஞ்சம் மரங்கள் வந்து கொய்யா மரமும் பலாமரம் இருக்கு இல்லங்க அதுவுமே வச்சிருக்கோம் இப்ப வெயில் காலத்துக்கு அந்த பலாமரத்துல வந்து நறைய வந்து காய எல்லாம் வருது அதுக்கப்புறம் நாங்க இந்த கொய்யா மரமும் பாத்தீங்கன்னா நறைய வந்து இப்போ அ பூவிட்டு இருக்கு காய் வரம இருக்கு நெல்லிக்காவும் நெல்லிக்காய் மரமும் வச்சிருக்கோம் ஆ கருவேப்பில மரமும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வேப்ப மரம் ஆ இந்த மாதிரி நறைய வந்து கொஞ்சம் மரங்கள் வந்து நறைய சுத்தி இருக்குவே கொஞ்சம் வெயிலுமே பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்கு வெயிலுக்கு வந்து கொஞ்சம் வெயில் தெரியாம இருந்துக்கலாம் வீட்ட சுத்தி மரம் வந்து நம்ம வைக்கவே உங்க வீட்லயும் கொஞ்சம் வெயில் தெரியாம இருக்கும் கோனல மறல ந
ஆமா பாத மரம் கூட இருக்குது அது வந்து கொஞ்சம் அதாவது வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஒரு பத்தடி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுிருக்கோம் ஆனால் கொஞ்சம் பத்தடி தூரமாக வச்சுிருக்கோம் ஏன்னா பூச்சி இந்த மழை காலத்துக்கெல்லாம் வந்து பூச்சிெல்லாம் வருங்களா அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயிடன் பண்ணிதா கொஞ்சம் தூரமா வச்சிருக்கோம் இருக்கு ஆனா கொஞ்சம் தூரமா நைட் டைம்லயும் சரி ஆ நாங்க பகல்லல நைட்ல வந்து வெளிய தான் படுத்துக்குவோம் அ காத்தோட்டு மா பேனே போட தேவையில்லை அந்த அளவுக்கு க்கு வெளியவே தான் படுத்துக்குவோம் கட்டில் போட்டு
பரவால்ல நல்லதுதான் ஏன்னா இயற்கையா நம்மளுக்கு காத்து கடைக்கனும் கோ வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் நறைய ஒரு வித்தியாசம் இருக்கு வீட்டுக்குள்ளே இருந்தா அந்தளவு நம்மளுக்கு மனதளவு மனதளவுலயு ரொம்ப வந் இது ஒரு கஷ்டமா இருக்கோம் வெளிய கொஞ்சோ இயற் கையோட நம்ம ஆ நேரம் வந்து ஒதுக் கிடம்போது இன்னு கொஞ்சோ நம்மளுக்கு ஒடம்பு ரீதியாவும் ப்ளஸ் வந்து மன ரீதியாவும் கொஞ்சோ நல்லா இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சோ பொழுது போன மாய் இரு க்கு ஏனா இந்த காலத்துல எல்லாருமே வந்து பாத்தன்னா அ கைபேசியே நறைய பயன்படுத்துறாங்களா அதனால நம்மளுக் அதுலயே நம்பளோட வாழ்க்கை போறமா இருக்கு அதனால வந்து கொஞ்சோ வந்து கொழந்தைங்களு செரி பெரியவங்களோ கொஞ்சோ வெளிய வந்து இயற்கையோட அ அந்த மார் இருந்துட்டு இப்ப நீங்க சொன்னீங்களே வெளிய நாங்க காத்து நல்லா வருவே வெளிய வந்து கொஞ்ச நேரோ படுத்துப்போ கட்டில் போட்டு அந்த மாதிரி நம்ம கொஞ்சோ அந்த மார் இருக்கும்போது கொஞ்சோ நல்லா இருக்கு இது கொஞ்சோ நல்ல ஒரு பழக் கும் பரவால்ல
அ எல்லாருமே வெளில தா படுத்துக்குவோ அது இல்லாத அந்த நைட் டைம்ல மட் மரத்துக்கடியில படுத்துக்க மாட்டோ மட் மதியானோ அந்த காலைல டைம்ல மதியானத்துல வந்து அங்க மரத்துக்கடியில கட்டில் போட்டு உக்காந்துக்குவோ ஏனா நைட் டைம்ல வந்து ஹட்ரஜன் வந்து சுவாசி க்கூடாது ஆக்சிஜன சுவாசிக்க கூடாது நம்ம வெளியுடுறது அதனால நா மோஸ்ட்லி வந்து லை நைட் டைம்ல வந்து மரத்துக்கடியில படுக்க மாட்டோ வேற பக்க படுத்துக்குவோ நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்கு விடிய காலையில குளுர் ஆரம்பிச்சுரு அந்த அந்த மரோ அ காத் த்து வந்து அதிகமா இருக்கறனால வந்து குளுர ஆரம்பிச்சுரு அதனால நைட்டு ஒரு மூணு மணிக்கு மேல வீட்டுக்குள்ள போய் படுக்கறாங் ஃபேனுமே வந்து கரண்ட் பில் வந்து எங்களுக்கு கெடையவே கெடையாது ஏனா போட்டா மதிய த்துல மட்டுதா ஃபேன் போடுவோ மீதி நேரே எல்லா இதே தா இருக்கு இது கிராமம்ல அத அதனால வெளியவேதா இருப்போ அப்ப அதாவது எப்டி சொல்றதுனா அ காத்து நல்லா அடிக்கு ஆனா
நல்ல ஒரு காத்து கெடைக்கு உங்களுக்கு வெ
கொஞ்சோ கஷ்டமா இருக்கு உள்ளுக் க்கு வந்தா கொஞ்சோ நல்லா இருக்கு
ம் மரங்கள்ல எப்டி நீங்க வந்து பராமரிக் கிறிங்க அதுக்கு என்னென்ன சத் சத்து என்னென்ன சத்
மாட்டு சானோ இருக்குலங்
ம்
அது கொண்டாந்து போடுவோ ஆட்டோடைய சானோ கொஞ்சோன்னு போடுவோ அப்பறோ செம்மண் இருக்குல்ல செம்மண் கரிசல்மண்ணு ஆ அத போடுவோ அந்த காய்கறி வேஸ்டேஜ் இருக்குலங் அந்த கருவேப்பில தோலு பூண்டுதோலு தக்காளி இது அந்த கட் பண்ணி அந்த இதுலா மேல ஆ வேஸ்டேஜ் வந்து காய வச்சி அத ஊரியா மாரி காய வச்சி ஒரு மிக்சில போட்டு ஓரு ஓட்டு ஓட்டி அப்படியே அந்த டிரை பண்ணி அந்த பவுடர் எடுத்து அதுக்கு போட்டுருவோ அது உடனே நல்லா வளரு இயற்கையாதா இதெல்லா இயற்கை தானே அப்டி சொல்லிட்டு அப்றோ அந்த வேப்பமரோ இரு க்குல எங் வேப்பமரத்த வந்து அந்த எலையெல்லா உருவி அத வந்து நல்லா வெயில்லயே வெயில் படாம காய வச்சி அது கூட வந்து கொட் டமுத்துனு கேள்விப்பட்டுருக்கீங்ளா
ஆ நா கேள்விப்பட்டது இல்லங்க
அந்த வேப்ப கொட்டா இருக்குல்ல அது கேள்விப்பட்ருக்கீங்ளா
அதுவு நா கேள்விப்பட்டது இல்ல இந்த மாட்
இல்ல வேப்பமர வேப்ப இலைலயே அந்த கொட்ட வ ரும்ல வேப்பந்தழைல ஒரு கொட்ட இருக்கும்ல
ஓ அது பாத்துருக்கேங்க நானு வேப்ப மரத்துல வந்து ஒரு கொட்டமாரி இருக்கு போ செவ பச்ச கலர்ல இருக்கு
ஆ அது காஞ்சி வந்தோ னயு அத வந்து அரைச்சி அரைச்சி பவுட்ராக் கி அந்த இத வந்து செடிக்கு போட்டா நல்லா வளரு அந்த மாரி
ஓ அப்டிங்ளா செரி செரி
அப்டி போட்டோம்னா கொஞ்ச செடியு நல்லாருக் கு நல்லா வந்துரு ஆனா ரெண்டு வகையான கொய்யாக்கா இருக்கு செகப்பு கொய்யாக்கா இருக்குது ஒன்னு வெள்ள கலர் கொய்யாக்கா இருக்கு
ரெண்டுமே நீங்க வந்து வச்சிருக்கீங்ளா மரோ செவப்பு கொ கொய்யாவு வச்சிருக்கீங்க வெள்ளை கொய்யாவு வச்சிருக்கீங் ஆ இது ரெண்டுத்துக்கு என்ன வித் தியாசோ எதனா
இது வந்து செவப்பு கொய்யாக்கா வந்து ஹைப்ரிட்டு அ வெள்ள கொய்யாக்கா வந்து நாட்டு கொய்யாக்கானு சொல்லுவாங்கள அந்த மாதிரி
ஓ அப்டிங்ளா செரி செரி சுவை வந்து ரெண்டுமே
சுவை வந்து நாட்டுக் கொய்யா க்கா வந்து கொஞ்சோ புளிப்பா இருக்கு அ செவப்பு கொய்யாக்கா வந்து லைட்டா இனிப்பு இனிப்பா இருக்ற மாரி இருக்கு இனிப்பாவு கொஞ்சோ சாப்புனுருக்க ற மாரி இருக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது ஆனா கலர் ஃபுல்லா இருக்கு பாக்க
ம் நாங்க எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நாட்டு கோயாக்கா சொல்லுவோம்ல அதுதான் நாங்க வந்து வச்சிருக்கோம் ஆனா என்னன்னா கொஞ்சோ அணில் தொல்ல வந்து இருக்கவே அணில் வந்து நெறைய வந்து வந்து சாப்பிட்டு போயிடுது நாங்க பறிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அணில் வந்து எங்களோட மரத்துல இருக்க கொயக்காய் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுறவே எங்களுக்கு வந்து கொஞ்சோ கெடைக்க மாட்ட இருக்கு எல்லாடு
அதுக்கு முன்னாடி நமக்கு ஆயா இருக்கிற ஸ்டேஜ்லயே ஒரு கவவர் கட்டி விட்டோம்னா அது வந்து ஆஹ் சாப்டாது
ஓ அப்படிங்களா
காய் இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து கவர் ஒண்ணு வாங்கி அந்த பிளாஸ்டிக் கவர் ஒண்ணு வாங்கி அப்படியே கட்டி விச்சட்டீங்கன்னா அது அந்த கவருக்குள்ளேயே நல்லா பழுத்து வெளியே வந்துடும் அது காய கடிக்க முடியாது அந்த
இப்ப கவர் நம்ம போடுறோங்கல்ல அது வந்து அது எதுவும் பண்ணாதான் அது அதுக்கு மேல ஒரு கவர் மாி நம்ம போட்டுட்டோம்னா அந்த அதுக்கு மீறி அந்த காய வந்து அந்த அணில் வந்து கடிக்காதுங்களா
ஆமா நாங்க அப்டிதா பண்ணி வச்சுருக்கோ
ஓ அப்டிங்களா பரவால்ல
கிளி வந்து கொத்திரம ந அதனால வந்து கவர மேல வந்து கட்டி கட்டி விட்டோம்னா அது வந்து சாப்டாது
உம் செரி செரிங்க
சாப்டறது இருந்தால் ம நமக்கு கிடைக்குானா
உம் கிளிலாம் உங்க ஊர் பக்கம் நெறைய இருக்கு
ஆஹ் கிளி குருவி வீட்ல
நான் கூ இப்ப கொஞ்ச நாளா வந்து குருவிகள் நெறைய பாக்குற ஆனா கிளிகள் வந்து கொஞ்சோ நான் பாக்குறது கம்ம ஆயிடுச்சு நாங்க இங்க இருக்கிற நாங்க இப்போ பெங்களூர்ல இருக்கோங்க இங்க பெங்களூர்ல வந்து அப்பார்ட்மெண்ட் மாரி வீடுங்க அடுக்குமாடி குடியிரு அந்த மாரிதான இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நிறைய புற தான் இருக்கு புறாக்கள் தான் இங்க வந்து நெறைய வந்து இருக்கு ஆஹ் அந்தளவு வந்து கா காக்காவும் நம்மளால பாார்கக்க முடியறது இல்ல நம்ம ஊர் பக்கம்ல்லாம் நெறைய வந்து காக்கா தமிழ்நாட்டு பக்கோ எல்லாம் காக்கா எல்லாம் நெறைய பார்பப்போம் இங்கேுமே இருக்கு ஆனா வந்து இந்த அடுக்குமாடு அடுக்குமாடி குடியிருப்புல வந்து அந்த அளவு நம்மளால பாார்கக்க முடியல புறாதான் பாக்குற மாதிரி இருக்கு
ம்
அ மோஸ்ட்டா இந்த மாய் எடத்துலதா இருக்குங்க புறாங்கள்ல்லா இந்த அடுக்குமாடி நறைய பில்டிங் மாய் இருக்குற எடத்துலதா வந்து பாத்தீங்கனா நறைய இருக்கும்
செரிங்க உங்க கூட பேசுனது ரொம்ப நன்றி மகிழ்ச்சியா இருக்கு நறைய விஷ் யங்கள பகிர்ந்துட்டோ ரொம்ப நன்றி
ஓ அப்டிங்ளா நீங்களு எத ன இருந்தா மேற்கொண்டு எதனாலு நம்மளும் பேசிக்கலா எனக்குமே உங்ககிட்ட பேசவே நெறைய இந்த நீங்க உங்க ஊர்ல என்னென்ன பண்ணுவீங்க அ அந்த மாதிரி ஊர் சார்ந்த விஷ்யங்களு அப்றம் இயற்கையான அந்த மரங்கள் அப்றோ செடிகள் இதெல்லா சாந்த விஷயங்கள் நறைய சொன்னீங்க எனக்குமே கொஞ்ச யூ கொஞ்சோ பயனுள்ளதா இருந்தது அ மேற்கொண்டு எதனான்னா உங்ககிட்ட நா இந்த மரம் வளர்க்கறத பத்தியோ இல்ல வேற எதையோ எத பத்தியும் தேவைப்பட்டா உங்ககிட்ட நா பேசுறே
செரிங்க
இப்போ அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க
அவ்வளதா
ஒ செரிங்க நம்மோ நம்மோ அ இ உ இன்னூ மேற்கொண்டு நறைய தகவல்கள் வந்து நம்ம ப ப பயந்துக்கலா ஓகேங்க ஒக் நன் றிங்க நன்றி